செகண்ட் கால்
அப்டியா
அக்கண்டா
தேரிச்சா
அவள்தா உற்ற சூப்பராா
டேய் அது மேறி யார கூடதா
இதல்லாம் ஒன்ன இ யானால நூிஐது நிமிஷம் இத பத்தி பேசல பேசடியாது பாத்துகலா இப்ப கேட்டுருங் காசு வந்திச்சா உங்களுக்கு போண்ணிங்கலே அண்ணைக ஆ
ம்
முன்னூரூபா கொடுத்தாங்களா
ம்
ஆ
உஹம்
என்னதா
முணூரூபா குடுத்தா போதும்
ம் நா அ விஷ்ணு உக்கனா முண்ணு அம்பராா ஜாலியா இருப்பா அ விஷ்ணு
நம்ம வந்து டார்ச்சர் கெடையாது அத செய்யத்த செய்யன்னு மேல சொல்ல கூடாது
ஆ
அவனே செய்யணும் நம்ம அவனேம் செய்யணும் செய்ய வேண்டியது தான்
உஹம் ச விஷனனா வேல எப்டிச்சு சமா டைட்டா நெறைய பேர் வந்தாங்களா
ஏ இல்ல இல்ல பதினஞ்சு பொருள்
ம்
எட்டே பேர் தான் அப்டியே கொஞ்சம் தான் அவங்க செஞ்சாங்க்ச செஞ்சாே தெரியல சார்ன்னு செஞ்சுலாம் முனே பந்துரா காலி
எல்லாரும் செஞ்சாங்களா
எல்லாரும் செஞ்சாங்க வந்து
ஆஹ்
நாளே பந்தி
ஆஹ்
நா குள்ளே ஜம்மி வச்சோம் ரெண்டு பந்தி
ம்
அதுக்கப்பறம் ஒரு பந்தி இது வச்சேன்
கஷ்ணி யட்டு வேளாட தெரியது அவங்க
உண்மயட நான் குளோஜம் வச்சேன்
இதே யார வ சலதானா அவங்க சொந்தக்கரு
யரு அசந்து பேரா
நீ சொல்லிய அங்கன்னு செய்வாங்கடா
விவரோ செய் பதினஞ்சு விசு நா சொல்லேன்ங்கேது கோஸ் பொரு உருள்ளக்கங்கி
யார சய மாட்டாங்கடா விஷ்னே காயத்தற கூப்பிட்டாங்க எப்டி
டேய் எப்படற அப்ப அப்டியேதான் விட்டுருவோம் செய்யாம யாரு
அ என் அது அது சொல்லல சொந்தக்காரம் அங்கிருந்து செய்வாங்கடா இ நீ
ஆஹ் ஆளுக்கு எதன ஒன்னு எத்துப்பாங்கோ மொத்த சரி மேடம் கூடியே வந்து போது இப்ப எதனா பொருள வனா அவங்க எதன எத்துப்பாங்கோ
சரி வச்சாங்களா
ஆஹ் ஆ டேய் நாங்க ஓன் வக வக்கிதுல்லடா
என்னா பண்ணீங்க குலோ ஜாமன் எதுன்னு வரத்தான வீட்டுக்கு எடுத்துனு
அதுதான் ஆஹ் ஆ ம் அது எல்லாம் காளியாய்டும் காலே
ஒன்னு எத்து வெச்சுறது
ஆஹ ஒண்ணு டே நான் வக்கிறேன் நான் சாப்பிட மாட்ட வருயிப்ல்லா
தரு தப்பால தானா தருவாங்க
டப்பால தான தருவாங்க
டப்பலாயா
ஆமா
ஆஹ டப்பால கெடயதுடா தப்பா கெடயது அவங்க செய்வாங்களோ ஆஹ் ஹலோ டேய் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ